ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா உங்களோட ஒரு ஓ மனத அமைதியா வெச் வெச்சிக்கறதுக்கான சில உடற்பயிற்சிகள பத்தியு அந்தாத நிகழ்வுகள்ல நம்ப எதெல்லா நம்மள நாமே மகிழ் ச்சியா வச்சிக்கறத்துக்கு நம்ப செய்ய பத்தியு விரிவா உரையாடலான்னு நெனைக்கற உங்களோட கருத்து என்ன
அ நிச்சியமா பேசலா தோழி மொதல்ல வந்து நம்முடைய உடம்பு மனம் இரண்டையுமே வந்து ஆரோக்கியமா வெச்சிக்கறது இன்றைய காலகட் டங்கள்ல ஒரு இன்றியமையாத செய்தியா இரு க்கு அ என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா நா நாள்தோறு பின்பற் றக்கூடிய அ சில பழக்க வழக்கங்கள உங்களுடன் நா பகிர்ந்துக்கலான்னு இருக்க அ தொடர்ந்து பகிர்ந்துக்கலாங்களா
நிச்சயமாக நீங்க சொல்ற தகவல்கள் எனக்கு பயனுள்ளதாகவு இருக்கு நா தெரியாத விஷயங்களையு நா தெரிஞ்சிக்கலா அப்டின்னு நெனைக்கற உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க இட இடையே எனக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலு நா உங்கள
நிச்சியமாங்க நா வந்து சும்மார் ஒரு ஐந்து அல்லது ஐ ந்தரை மணிக்கு வந்து எழுந்திரிக்க கூடிய பழக்கம் கொண்டவள் எழுந்திரத்தவுடன் தன் நம்முடைய தன்னுடைய காலை கடன்கள வந்து எல்லா முடிச்சதுக்கப்பறோ நாப்பது நிமிடங்கள் வந்து உடல் பயிற்சி யோக பயிற்சி வந்து மேற்கொள்ளுவ அந்த யோக பயிற்சியில வந்து மூச்சு பயிற்சி உடல் உறுப்புக்கள் அனைத்தையு வந்து பலப்படுத்தக் கூடிய ஆ பயிற்சிகள் பிளஸ் தியானங்க தியானம் வந்து இடம்பெற்றிருக்கு நா தொடர்ந்து ஒரு வகுப்புல வந்து சேந்துருக்க அந்த வகுப்புல வந்து அவங்க நமக்கு தொடர் கட்டளைகள் வந்து குடுத்துட்ருப்பாங்க அந்த கட்டளைகள பின்பற்றி நம்ம வந்து நிச்சியமா நம்மளுடைய உடல் பயிற்சியயு தியான தியான பயிற்சியயு மூச்சு பயிற்சியயு நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கலா அது செய்வதனுடைய பலன் வந்து என்ன அப்டின்னா நம்ம மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்முடைய மனநிலை வந்து மொத்த நாட்களுமே வந்து ஒரு அமைதியான சூழல்ல வந்து இருக்கு எந்த ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலு மனம் வந்து பதட்டம் அடையாம ஒரு பொறுமையான நிதானத்தோடவே வந்து அந்த சூழ்நிலைய வந்து கையாளக் கூடிய பழக்கம் வந்து நமக்கு வரு நம்ம உடல் பயிற்சி செய்யறனால எத்தன வேலைகள் நாள் முழுக்க செய்தாலு நமக்கு வந்து நிச்சயமா ஒரு சோர்வு வந்து ஏற்படாது இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்க நா தெளிவுபடுத்துற
நிச்சியமா தோழி இப்ப நீங்க பாத்திங்கன்னா தியானம் யோக பயிற்சினு சொன்னிங்க இப்ப யோகா வந்து சின்ன வயசுல ஒருத்தவங்கள அனா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வய்க்கு ஒரு நாப்பது வயதிற்கு இருக்கோ இல்ல முப்பத்தஞ்சு வயதிற் க்கு மேற்பட்ருக்கோ நம்பளால திடினு யோகா செய்ய முடியுமா நம்ம உடல் அந்த மாதிரியான வளைவுகள் கொடுக்குமா
ஆ நிச்சியமா நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி நமக்கு வந்து சின்ன வயசுலயோ அல்லது நம்ம கல்லூரி பருவத்துலயோ நம்ம வந்து இத கத் துருக்கணு அப்படியே நம்ம படிச்சிருந்தாலு தொடர்ந்து நம்ம பழக்கத்துல இருந்தா மட்டுந்தா செய்ய முடியு அப்படி இல்லா த பட்சத்துல நிச்சியமா நம்மளுடைய உடல் வந்து இடத்துனே வளையாது அதே சமயம் அது வந்து வலிகள் மூலமா ஆ நமக்கு வந்து செய்க காமிக்கு அந்த மாதிரி நா வந்து ஒரு முப்பத்தைய்ந்து வயது அல்லது நாப்பது வயத கடந்தவள் நா வந்து யோக பயிற்சி கத்துக்க விரும்புற அப்டினா முதல் முதல்ல எளிமையான பயிற்சிகள ஆசிரியர்கள் துணை கொண்டுதா நம்ம செய்யணு எடுதுனே கடினமான உடல் பயிற்சிகள் வந்து செய்தா அது நிச்சியமா அது வந்து வலிய வந்து உண்டாக்கோ சோ எடுத்தனே கடினமான உ டல் பயிற்சி வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி நம்ம ஒரு உடல் பயிற்சி யோகா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொடக்க காலத்துல செய்யக்கூடிய சில பயிற்சிகள்னு டெய்லியுமே இருக்கு அந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்றோதா நம்ம வந்து கடி னமான யோக பயிற்சிய வந்து நம்ம சின்ன சின்ன இதுல வந்து செய்ய ஆரம்பிக்கணு பத்து பயிற்சி இருக்குன்னா நம்ம தொடக்க நிலை இருக்கோனா இரெண்டு அல்லது மூன்று பயிற்சிகள்தா செய்யணு பத்து பயிற்சியையு நம்மனால செய்ய முடியாது உடம்ப வந்து சிரமப்படுத்தக் கூடாது உடம்பு வந்து மூணு வகையான சைகைகள வந்து காமிக்கு ஒன்னு வந்து என்னனா வழி மூலமா உணர்த்து வலிச்சுது அப்டினா நம்ம செய்யக்கூடிய அளவ வந்து நிச்சயமா நம்ம வந்து கொறச்சுக்கணு அதே சமயோ நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழலயே செஞ்சுட்ருக்க கூடாது எனக்கு கொஞ்சோ கூட வலிச்சிற கூடாது அப்டிங்கற எண்ணத்த வந்து மொதல்ல எடுத்துரணு என்னால முடிஞ்சளவு நா வந்து அ தயார் நிலைல வெச்சுக்குறே அதுக்கு மீறி வலிச்சுது அப்டினா என்னுடைய எண்ணிக்கைய வந்து கொறச்சுக்குற அப்டிங்கற ஒரு மனநில வந்து நிச்சியமா நம்ம கூட இருக்கணு கண்டிப்பா நம்ம வந்து வால்க்கைல நாட்கள் கட கடக்க கடக்க எல்லா பயிற்சிகளையு முழுமையா கத்துக்கணு அப்டிங்கற மன உறுத்தியு வந்து நமக்குள்ள இருக்கிற பட்சத்துல நிச்சியமா நம்ம யோக பயிற்சில வந்து நிறைய சாதனைகள் செய்யலா இல்ல அப்டினாலு நம்ளுடைய உடம்ப வந்து ஆரோக்கியமா வெச்சுக்கலா தோழி
ரொம்பவே பயனுள்ள விஷயத்த ரொம்ப விரிவாவு எனக்கு பொறுமையவு எடுத்து சொல்லிருக்கீங்க நா எனக்கு தொடக்க நிலைல என்னால செய்ய முடிஞ்ச பயிற்சிகள செஞ்சுட்டு அடுத்ததா செய்றே அடுத்து பாத்தீங்கனா நாங்க உங்கள மகிழ்ச்சியா வெச்சுக்கிறதுக்கு காலைலயே யோகா நடைபயிற்னு சொல்லிட்டீங்க அடுத்து மா இப்படி எந்த மாதிரியான விஷயங்க போய்டு இருந்தாலு நான் நம்ப மகிழ்ச்சியா வெச்சுக்க ஆனா
உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்கிறது தோழி
மீண்டும் ஒரு முறை சொல்றே என்னதா நம்ம வந்துட்டு தியானம் செய்யறது நடைபயிற் சி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறோ அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்கள நீங்ளே மகிழ்ச்சியா வெச்சுக்குறதுக் நீங்க செய்வீங்க எனா என்னதா நம்ப குடும்பம் உறவுகள்னு ஓடிட்டே இருந்தாலு நான்கிறது நாதான நா என்ன மகிழ்ச்சியா வெச்சு குணு என்ன ஆரோக்கியமா வெச்சுக்குணு என்ன நா ஒரு புத்துணர்வோட இருக்கணு அப்டிங்கிறது ஒரு ரொம்ப அவசியம்தான இதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க
நிச்சயமாங்க இது வந்து ஒரு அருமையான கேள்வி சகோதரி நாள் முழுக்க நம்ம மத்தவங்களுக்காக வேல செஞ்சாலுமே நமக்குன்னு ஒவ்வொரு நாளுமே குறைந்தது ஒரு மணி நேரமாவது அ சுய மகிழ்ச்சிக்காக ஒதுக்கணு அப்டிங்கிறது ஆ என்னோட தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி இருக்கிறப்ப நா என்ன பண்ணுவ அப்டின்னா எனக்கு வந்து ஆன்மீக பாடல்கள் கவிதைகள் எழுதுறது வந்து கல்லூரி பருவத்திலிருந்து விருப்பம் அதனால அந்த மாதிரி சமயங்கள்ல நா என்னுடைய எழுத்துக்கள் மூலமா என்ன நா மகிழ்ச்சியா வச்சிக்க வந்து நா முயற்சி பண்ணுவ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரமலர் அந்த மாதிரி வார இறுதியெல்லா வரக்கூடிய சிறுவர் மலர் அந்த புத்தகங்கள்ல கற்றையெல்லாம் படிச்சு கருத்து நம்ம வந்து குடுக்கக்கூடிய பகுதிகள் நெறையா இருக்கு அந்த அ அ பகுதிகள்ல வந்து நா என்னுடைய கருத்துக்கள வந்து தகவல் மூலமா நா எழுதி அனுப்புவ அதுல நிறையன்ன பிரசுரமு ஆயிருக்கு அதெல்லா வந்து என்ன மகிழ்ச்சி ப என்னன்னா மகிழ்ச்சியா வச்சுக்கறிறதுக்காக என்னுடைய கலைநயம் அல்லது எனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய தக்க வச்சுக்கிறது க்காக நா வந்து அத பின்பற்ற அதே மாரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனி திறமை இருக்கு அந்த தனி திறமைய ஒவ்வொரு நாளு உயிரோட்டமா வச்சுக்கிறது வந்து அவங்கள மகிழ்ச்சில ஆழ்த்துங்கறிறது என்னோட கருத்து சகோதரி
ரொம்பவே சரியா சொன்னீங்க அதே போல என்ன நா மகிழ்ச்சியா வச்சு நா செய்யக்கூடிய சில விஷயங்கள் சொல்ற நீங்க சொன்னீங்க இல்லையா புத்தகம் வாசித்தல்னு அது எனக்கு குழந்தை பருவத்தில் இருந்து புத்தகம் வாசி த்தல்ல மிக மிக ஒரு ஆர்வம் அதிகோனே சொல்லலா நா ஒரு பள்ளி ஒரு குறிப்பிட்ட எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிறதுக்கு உள்ளாகவே பல பிரபலமான புத்தக நூல்கள நா தேர்வு செஞ்சு நம்ளால வாங்கி படிக்க முடியலனாலு அருகில் உள்ள நூலகங்கள் ஒரு பெரியவர்கள் பிரசித்தி பெற்ற நூலக நூல்கல்லா வச்சிருப்பாங்கல்ல அதெல்லா தேடி தேடி நா படி சிட்ட பட் இன்னு வரைக்குமே எனக்கு தொடருது என்னதா இன்னைக்கு சமூக வலைதங்கள் வந்து எத்தையு நம்ம காணொலி
ந்து ஒரு அருமையான உணர்வு தா போது தொட்டு புணர்தல்ன்னு சொல்லுவாங்க எ மொபைல் மாதிரி இல்லாம புத்தத்தத்த நம்ம கையால தொட்டுட்டு வாசிக்கும் போது அந்த புது புத்தகத்தோட மனம் இருக்கட்டும் அது அந்த நாவல்ல என்ன வருங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா பல விஷயம் அத நா பல நேரங்கள செஞ்சிருக்க அடுத்து பா்த்தீங்கன்னா சின்ன சின்னதா என்ன உடை உடைகளை வந்து நானே தைத்துக்கிறது என்ன நா அலங்காரோ பண்ணிக்கிறதுக்கான விஷயங்க நானே பண்றது அப்டின்னு பண்ணுவ இதுல எனக்கு மகிழ்சியு கிடைச் இருக்கு அனுபவம் உங்களுக்கு ஏதேனும் உள்ளதா
அம் தையல் வந்து நா கல்லூரி பருவத்துல வந்து கத் கத்துக்கிட்டதுங்க அ நூல் படிக்கிற ப பழக்கமு வந்து கல்லூரி பருவத்துல எனக்கு இருந்தது காலப்போக்குல இப்ப நம்மளுடைய நறைய வேலை பல காரணமாக அத என்னால தொடர முடியல சோ நேரம் கெடைக்கும் பொழுது நா வந்து எழுத்துக்கலா எழுதுறதுல எனக்கு முழு திருப்தி ஏற்படுறதுனால அத வந்து நா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேங்க
நன்
ஆனா புத்தகம் வாசிக்கிறதுங்குறது வந்து நிஜமாவே ஒரு
சொல்லுங்க தோழி அ அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மள நம மகிழ்ச்சியா தோழி என்னோட சந்தேகம் என்னன்னா குடும்ப உறுப்பினர்களோட மனமே பேசுதல் அவர்களோட வழியில செலது நமக்கு பிடிச்ச கொழந்தை காணவர் நம்மள உறவினர்கள் அவங்களோட நேரம் செலவிடுறது மகிழ்ச்சிய உண்டாக்குனு நா நெனைக்கிறே அத வந்து நம்ம அதுக்கான நேரம் ஒதுக் கலாமா அதுக்கு நம்ம பணம் செலவிடுதலும் நேரம் செலவிடுதலும் சரியானது தானா
நிச்சியமா நம்ம வந்து படிக்கிறது சரி வேலைக்கு போறது எல்லாமே நம்மளுடைய குடும்பத் த நோக்கிதா குடும்பத்த மையமா வச்சுதா நம்ம பண்றோ அப்ப நம்ம என்னதா சம்பாதிச்சாலு என்னதா படிச்சாலு குடும்ப உறுப்பினர்களுடைய உ உடன் நம்ம செலவு நம்ம வந் து நம்மளுடைய நேரத்த செலவு செஞ்சா மட்டுதா அவங்களுக்கு இடையேயான நெருக்க வந்து அதிகரிக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது தொலைதூர சுற்றுலா செல்வது வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நிச்சயமா ஒரு அ நல்ல இணக்கத் த வந்து ஏற்படுத்து உதாரணமா நாங்க சமீபத்துல ராமேஸ்வர போயிட்டு வந்தோ குடும்பத்தோட அப்ப ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் வந்து முழுமையாக அவ அவர்களுக்கே என்று செலவழிக்கும் பொழுது நிச்சயம் அது வந்து அவங்